ஹலோ
அ கேக்குதா ப்ரோ அ ரொம்ப நாளாய்ச்சு
எ இல்ல இல்ல ரெண்டு நாள் தா ஆச்சி உனா நேத்து நேத்து வந்து ஆ வேல அதிகமா இந்துச்சி முந்தா நேத்து வந்து ஹாஸ்பிட்லுக்கு போய்ட்டு வந்தே அதே மாறி மாறி இதுவா இருக்கு ஃபோனே பண்ண முல்ல உங்குளுக்கு
உனக் இன்னிக்கு என்ன வேல வேல இன்னிக் ஃப்ரியா
அ இன்னிக்கு ஃப்ரியாதா அங்க யாருலா ஒன்னுல்ல
ஓகே ஓகே
நீங்க அ சாப்டோ ப்ரோ நீங் சாப்டீங்களா
அ இப்ப தா ப்ரோ அதா சாப்டுட்டு ஒரு ஹோட்டல்க்கு போய்
ஓகே ம்
சொல்லுங்கோ ப்ரோ அன்னிக்கி அது எது சொன்னீங்கல்லியா அத எங்யோ உங்க பிரதர் வந்து இந்த ப்ளட் என்னா இது பண்ணணோ அது எது பண்ண முடிச்சிட்டு இது
அ அந்த பார்சல் சொன்னயே அதுவா அ ஆ அது கரெக்டா வாங்கினு போய் குடுத்துட்டு வன்ட்ட அது தருமபுரிலந்து வந்ச்சு கரெட்டா வந்து
நீ நீங்களே போனீங்ளா இல்ல பஸ்ல வந்து அவரு சொல்லி் குடுத் இது அவுங்க எடுத்துன் போய்டுவாங்க
அது வந்து அவுங்க பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி பேஷண்டு வந்து அவுங்க ஊர்லந்து திருவண்ணாமலை அதாவது எங் ஊருக் குடுத்து அம்ச்சிருவாங்க பஸ்ல குடுத்து அம்ச்சிருவாங்க கண்டெட்டர்க்கிட்ட குடுத்து காஸ் குடுத்துருனா அவுங் குடுத்துருவாங்க அவுங்க எத்துனு வந்ருவாங்க இங்க வந்து நம்ப போயி வாங்கிட்டு ஏனா வந்து தருமபுரிலந்து சென்னக்கி ஸ்டே அ பஸ் இல்ல அப்டின்றதுனால அதாவது அடையாருக்கு இங்க கிட்ட லாப் கிட்ட இருக்குற இதே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வர முடியாது அப்டின்றதுனால இது மாரி ரெண்டு ஊரு தள்ளி எடுத்துனு வர மாரி வெச்சிருக்காங்க அதாவது நா போய்ட்டு வாங்கிட்டு மறுபுடியு இங்கருந்து ந்து எங்க கிட்ட அவுங்க இருக்காங்களோ அந்த மேரி அடையாரு பஸ்ஸா பாத்து நா குடுத்துட்டு வந்துற அந்த வேலதா வேற ஒன்னுல்ல அவுங்க கிட்ட வாங்கி அப்டியே அந் இந்த பாக்ஸா பண்ணி வந்துறோ ஐஸ் க்யூப்ஸ்லா போட்டு அந்த சாம்பிள்ஸ் எல்லா இருக்கோ அத வாங்கிட்டு அப்டியே
இப்போ வந்து திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலந்து மூணு இப்போ ஒ ஒவ்வோரு ஹாஸ்பிட்டலந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்ப ஏதோனு பேஷன்ண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட்டோ இல்ல கிட்னி எதாவது டிரான்ஸ்ப்ரண்ட் பண்றாங்கனா எப்டி மொத்த டிரரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க
அது வந்து ஒரு இது கவர்மெண்ட் இது டீம் மாரி இருக்கோ ஃபஸ்ட் வந்து ஒரு டேன்ஜர்டான பேஷன்ட் மட்டு தா நம் நம்பளால வந்து இதுவு எடுக்க முடியு கிட்னியோ அல்ல அதர் ஆர்கனோ எடுக்க முடியு எனா அது மட்டு தா இதுவா இருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டு அ ஆமா அது மட்டுந் தா சூட்டபுளாயி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது அவங்க ரிலேஷனோ இல்ல பிளட் அந்த இது அவுங்க வந்து சைன் பண்ணி குடுக்குணும் நா வந்து டொனேட் பண்றேன் இவரோட ஆறு வந்து நா எல்லாருக்கு ஓத் ஏ எனக் எந்த பிராபளமும் கெடயாது டொனேட் பண்றேன் அப்டின் சொல்ட்டு அவுங்க ஒரு சர்டிவிகேட் குடுத்தாதா அதுக்கப்பறமா வந்து கவ்ர்மண்ட் சைடுல இருந்து ஒரு அலார்ட் மேரி விட்டு மூவ் பண்ணுவாங்க எப்படி
அதெல்லாம் உடனே ஆயிடுமா ஏன்னா நார்மலா கவர்மெண்ட்ல ஒரு இது அப்ளை பண்ணி அதுக்கு ஆனா லேட் ஆயடுல்லா
ஆ இந்த ஆ இந்த ஆ இந்த ப்ராசஸ் இதுவேதான் இருக்கும் ஏன்னா நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து கிட்னிக்காக நிறைய ஆன்லை தான் ஆன்லை தான் ஒருஃஒரே ஹாஸ்பிட்டலுக்கும் கோடினேட்டர் தர இருப்பாங்க அதாவது எல்லா டிரான்ஸ்பிளண்ட் கோடினேட்டர் ஆமா அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து எனி கேம் வந்து ஏதாவது அலர்ட்டு போயிட்டு இருக்கா அப்படின்று வந்து மாநிட்டர் நிமிட ம் வந்து அது சிஸ்டம்ல மானிடர் பண்ணிட்டே இருப்பாங்க ஆஹ
அதான்
அத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க டக்குன்னு அலர்ட் வந்துச்சுன்னா ஒரு அதான்புல்லா வந்து ஜோன் ஜோனா பிரிச்சு வச்சிருப்பாங்க இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா நான் டிக்ளைன் பண்ணிட்டேன்னா அடு எனக்கு அடுத்தது எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குகோ அந்த ஹாஸ்பிடல் வந்து எடுக்க மாதிரிழ அவங்களுக்கு அலர்ட் போகும் அவங்க தேவை அப்படின்னு இப்போ என்னோட பேஷண்ட் வந்து அவைலபிளா இருக்காரு அவருக்கு அதான் அமௌண்ட் ரெடி பண்ண இல்லீங்களா அமௌண்ட் அமௌண்டும் இருக்கு அவருக்கு எந்த ஃபீவர் இல்லை எதுவுமே இல்லை அவரு வந்து நார்மலா இருக்காரு எல்லா டெஸ்ட்டும் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டன்னா நம்பு ஆ பண்ணி ஆ இதுக்கே காசு ஃபஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஹ ஃபஸ்டுச் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வக்கனும் கவர்மெண்ட்ல அது எப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஆஹ கிட்னி வந்து எனக்கு யிலியர் ஃபயிலியர் ஆயிடுச்சு நான் வந்து இத்தனைல் இத்தனை வருஷமா டயலிசஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கிட்னி தேவை அப்படின்னு சொல்லிட்டுட்டு அது அவங்க ஒரு இது எல்லா டீயிடைல்ஸ்சும் நம்ம டீடைல்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சனா அது அது நம்ம எத்தனாவது இடத்து இருக்கிறோமோ அதுக்க ஏத்த மாதிரி
ஆமா இது கூட டோக்கன் பேசிஸ்ல தான ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஓகே ஓகே அதாவ நானு கேள்விபட்ற சில பேசன்ட்ஸ் எல்லா வந்து இதுக் காக லைன்ல க்யூ அ நெறைய இருப்பாங்க ஒன் ஒன் பை ஒன்னா தா வந்து யாருக்கு அவைலபலாருக்கோ சூட்டபுலோ அவங்களுக்கு ஃபஸ்டுபோகு
ஆமா ஆமா அந்த மாரி போய்ட்டு அப்றொ வந்து க்ராஸ் மேட்ச் வந்து செ ச் அ ஒ ஒன்னா இருக்கா அப்டின் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேஷண்ட்க்கு இப்போ டோனருக்கு இப்போ எடுக்கிறவங் கரெட்டானு வந்து அந்த ஒரு சில பிளட்டு அதுல்லா இது டெஸ்ட் பண்ணுவாங்க அது டெஸ்ட் பண்ணிட்டு அது ஓகே ஆச்சு என்ன அப்றொ கிட்னி எடுத்துட்டு வந்து இது பண்ண வேண்டி தா அது ஓகே ஓகே ஆவல்னா வந்து வேற ஆஸ் ஒரு கிட்னி எடுத் இருக்கலா அப்டி அதுக்குள்ளே கிட்னி கிட்னி இதுவாய்ருச் ன்னா அது வேஸ்ட்டா போய்டு இந்த டெஸ்ட்ல்லா முடிக்றதுக்குள்ள கிட் கிட்னி இதுவாயிருச் இன்ன அது வேஸ்ட் தா
இப்ப அது நம்ப வந்து அதுக்குள்ள டக்குன் ஃபஸ்ட் எழ எதுவு பண்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அவங்ளுக்கு வந்து டோனர் செக் பண்ணி இருக்கனு
ஆமா ஆமா ஃபஸ் ஆமா இப்ப ஒரு அலர்ட் ஒரு நாளைக் கிராஷ் மேட்ச் வந்து டக்குன் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க எல்லாருமேஷஅது வந்து கொஞ்சொ சீக்ரமா பண்றதுக்காக
ஓகே ஓகே ஏன்னா இது வந்து நார்மலாவே வந்து நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக்கப் பண்றோன்னா அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் வர்றதுக்கு சில டைம்க்கு லேட் ஆய்டுது இல்லயா ஸோ இந்த மாரி வர ரிப்போர்ட்ஸ் இப்ப எல்லா எப்டி அவங்க உடனே பாத்து உடனே சொல்லிடுவாங்ளா
அ இது இது வந்து இது வந்து ஒரு ப்ரொசீஜர் மாரிதான இது வந்து டக்குடக்குனு இரு அதுக்கு தனியான ஆள் இருப்பாங்க இதுக்கு வந்து கொஞ்சொ சீக்கிரமா தா வேலை ஆகணு அந்த மாரி வந் அதனால தா பிரச்னை ஆமா ஆமா ஏன்னா வந்து ஒரு கிட்னி கெடெக்றதுக்கு அந்த ஷன்ட் வந்து ஓ சம் டைம்ஸ் ஒரு பேஷன்ட் ரெண்டு வருஷ வெயிட் பண்ணிருப்பாங்க அஞ்சு வருஷ வெய்ட் பண்ணிருப்பாங்க. பத்து வரும் வெய்ட் பண்ணிரு ப்பாங்க அந்த பத்து வருஷ வந்து வெயிட் பண்ணது வந்து ஒரு ஆமா கெடெக்காமயே போய்டு ஆமா கெடெக்காமயே போய்டு அதனால வந்து அவங்க பத்து வருஷ, பதினஞ்சி வருஷ வெயிட் பண்ண நம்ம ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ல அது விட்ற மாரி ஆய்டு. அதனால வந்து எல்லாருமே அலர்ட்டா இருப்பாங்க. அந்த டீம் மட்டு எப்பவுமே வந்து கொஞ்சொ அலர்ட்டாவே இருப்பாங்க.
இந்த ஒரு கிட்னி விஷ்ய சர்வைவல் பண்றதுக்கு ரொம்ப முடியு
ஆஹ் முடியு ஒரு கிட்னி வச்செல்லா முடியு ஆனா வந்து அதுக்கான ரூல்ஸ் கரெட்டா ஃபாலோ பண்ணுனு ஆமா ஆமா ஆமா ஆமா தண்ணி வந்து கொஞ்ஜோ நம்போ நார்மலா இருந்தா தண்ணி அதிகமா குடிக்கலா அதே வந்து ஆஹ் லீ டயலிசிஸ் அப்டின்னு பொயிட்டன்னா அவங்க டாக் பிரஸ்கிருப் பண்ற அளவு மட்டு தா தண்ணி குடிக்கணு இந்த அளவு தா ஒரு நாளைக்கு குடிக்கணு அப்டின்னு இருக்கு ஏன்னா வந்து கிட்னியாலதா வேல செய்ய முடியலல அவங்க மாசம் மாசம் டயாலிசிஸ் போகும்போது தண்ணி அதிகமாக குடிச்சாங்கன்னா அவுங்ளுக் வேற எதனா பிரச்சன வரு
ஒங்ளுக்கு தெரிஞ்ஜே என்ன மெயின் அதா என்ன கார்ணோ என்ன காரணத்தால இது மோஸ்ட்லி எல்லாருக்கு இந்த கிட்னி
கிட்னி பஸ்ட் ஆ பஸ்ட்டே வந்து பிபிஸ் சுகர் அத வந்து கண்ட்ரோல வச்சு
அந்த சிறநீருகத்தலா எதுன்னு இதாகுமா இல்ல எப்
ஆஹ் அது ஒன்னு பிரச்சன இல்ல பர்ஸ் டுத்து வந்து இந்த பிபி சுகரு உப்பு அதிகமா சாப்பட்றோ இல்லைங்ளா உப்பு டேஸ்ட்டுக்காக இந்த நெறைய நம்ளுக்கு வந்து டேஸ்டே இது ஜங் ஃபுட்லா சாப்டம்போது எவ்ளவு உப்பு இருக்கு அப்டின்னுல்லா தெரியாது அது மாரி நெறைய சாப்ட்றவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து இது மாரி இது வரும் இது வந்து சிம்டம்ஸ்லா எதுமே காட்டாது டக்குன்னு தா வரு சிம்டம்ஸ் அவ்ளோவா இருக்காது தட் டக்குனு வந்து இதுவாயிடுச்சுனு நீங்க போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணி பாத்தீங்கன்னா கிட்னி பெயிலியர் ஆயிடுச்சு ஆஹா ஸ்டேஜு தெறியா வராதுக் ஆ போகாது ஆ நீங்க கிட்னில கல் இருந்துச்சுனா வேனா அது வந் து இப்ப லைட்டா வலிக்குடுக்கு அதுவேனா
அதா அத கல்லுனு எப்டி ஃபாம் ஆகு நம்ப சாப்றப்போ இது வந்து அந்த மாதிரி இருக்கு எனக்கு இது வந்து தெரியாது அதா கேக்குறே எப்புடி கல்லு பாமாகுதான்னு எப்டி அது அந்த அப்பன் செ எதாவது சொல்லாமா
ஆமா ஆமா கல்லு கல்லு ஃபாமாகு வந்து தண்ணீனால நம்ப வந்து இந்த கொழா தண்ணி குடிப்போ நெறய இந்த மினரல் வாட்டர் இல்லாம நெறய தண்ணி குடிப்பே இல்லங்களா அந்த தண்ணீயில வந்து நெறைய நியூட்ரிஷின் ன்னு இருக்கு நெறையா அந்த தாது உப்பு தாது பொருள் சொல்லுவாங்க இல்லேங்களா அது வந்து நெறையா இருக்குறதுனால அது நம்போ அதிகமாக இன்டேக் பண்ண பண்ண பண்ண பண்ண அது அந்த புயூரிஃபை பண்ணி பண்ணி ஒரு ஸ்டேஜ்க்கு மேல இது அப்டியே ஆமா உள்ள வந்து அந்த யூரின் யூரின் டியூப்ல வந் இது அட் ஆயிடு இன் கேஸ் வந்து அது மாரி அஆட் ஆயிட்டு அ ஒருத்தர்லாம் இங்க டியூட்டி பாக்குறவங்க நெறையா பேர் வந்து டைமுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இல்லா போக மாட்டாங்க அவுங்க வந்து கொஞ்சோ அவுங்களுக்கு அடக்கி வச்சே பழகிட்டோம் அப்புடின்னு சொல்லுவாங்க இல்லலைங்களா பஸ்ல டிரராவல் பண்றவங்க வண்டியிலேயே சுத்துருவங்க
நம்மளே பள்ளி இருக்கோல்லாக்கி ஸ்கூல் டயத்துல நம்மளே பழோ ஆம்மா
இது இருக்குறவங்களுக்குல்லா வந்து டக்குனு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடும் அந்த மாரி இதுவு ஆ
அதானல நெறைய ஒ பேஷன்ட்ஸ் வந்து அதிகமா வர லகுபேஷன்ஸ் வந்து இந்தப் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் பிளஸ் இப்ப வந்து டுவெண்டில வர ஆரம்பிச்சு
இப்ப வந்து கேசஸ்சஸ் வர்தெல்லா வந்து நெறைய வந்துகிட்டே இருக்கூ க்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க
ந்த மாதிரி ஏஜஸ்ல அதிகமா இப்ப பாக்குறீங்க ஐ மீன் இந்த மாதிரி கேசஸ் எல்லா எந்த ஏஜ்ல வருது
இப்போ வந்து எல்லா எல்லா ஏஜ்லயுமேதா வரு எல்லா ஏஜ்ல எந்த அது வந்து ஏஜ் லிமிட்டே அப்டின்னு இல்லாம எல்லா ஏஜ்லயு
இப்ப முன்னெல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த போன் நம்ம வந்து நம்ம எது ஒடம்பு சத்து அதெல்லா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கப்புமா அந்த போன்ஸ் ஸ்ட்ரென்த் எல்லா இதாகு அதுதா அதுக்கப்புமா வந்து எல்லாமே இதாயி டுவாங்கனுபாங்க இப்பல்லா அதுக்கு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் கீழ போய் டுவெண்டி டு டுவண்டிலயே வந்துருச்சு ஏனா செக் பண்ணி சொன்ன மாரி ஆனா ஓபிசிடி வந்து சொல்லவே வேணா எல்லாருக்கு இருக் இப்போ எல்லார்கிட்டயும் தொப்பதா அதிக இருக்கு சரி ப்ரோ ஆ ப்ரீயா இருபீங்களா திருப்பி ஏன்னா என்னால கால் பண்ண முடியாது இது வந்து ஒரே போன்ல வந்து யூஸ் பண்றதுனால ஃபோன் மட்டு அட்டன் பண்ண முடியுது பேச முடியல
ஆ ஓக் இல்ல இல்ல நா நா ப்ரீயா தான் இருக்கேன் இன்னிக்கு புல்லா இன்னிக்கு புல்லா ப்ரீயா தா இருப்பே இப்ப நம்ப பேச
அ சரி அண்ணா உங்களுக்கு உங்களுக்கு டாஸ்க் இருக்கா அது வேற
எனக்கு இருக்கு நானு அந்த ஒன் எயிட்டி செக்கன்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணலல்ல சாரி மினிட்ஸ் எனக்கு இருக்கு எவ்ளோ இருக்கோ
சிருப்பியா அதா எவ்ளோ இருக்கோ பண்ணுங்க சரி நீங்களே
சரி நா பண்றே எவ்ளோ இருக்கோ அவளோ பேசுவோ அப்புறோ பேலன்ஸ் இருந்தா பாத்துகலா ஆ ஓகே நா பண்றே